ஹலோ
ஆ சொல்லு
அணக்க திருவிழாக்கு வரியா நெக்ஸ்ட் மந்த்து
ஆ எங்க அங்க பிரிட்ஜான்ட ஒண்ணு இருக்கே அதானே
ம் அங்க வந்து பெருசா கடலா போட்டு திருவிழா பண்ணுவாங்க
பெரி கட போடுவாங்களா
பெரிய கடையில்ல சும்மா வளையல் கட மாரி குட்டி குட்டியா கம்மல் அதெல்லா இருக்கு
ஓ இதுவு டிராகன்லா இருக்குமா ரோலர் கோஸ்டர்ல்லா
ரைட்ல பெரிய ரைட்லா இருக்கு
போன வருஷ நா போன அப்பலா இருக்கவே மாட்டிங்குது
போன வருஷோ வந்து மழ டைம்ல இப்ப வந்து போட்டாங்க சீக்கிரமாவே
இந்த வருஷ அப்ப இருக்குமா
இருக்கு கன்ஃபார்ம்
ஆ சாப்ட்டியா
ம்
என்னா சாப்ட்ட
ஐயையோ மட்டன் கிரேவி
ம்
ம் நீ சாப்டியா
ஆ
வீட்ல எல்லாரு சாப்டாங்களா
ஆ தூங்கிட்டாங்க
ஓகே உங்க அண்ணே ஸ்கூல் முடிஸ்ட்டானா
ஆ காலேஜ் காலேஜ் சும் நாம் அந்த இது இது ஜெயா காலேஜ்
ம்
ஆ
எப்டி பஸ்லயே போய்ட்டு வருவானா காலேஜ் எப்ப ஓப்பன் காலேஜ் எப்ப ஓப்பன்
நெக்ஸ்ட் மன்த்து ஆ
ம் ஆ
சொல்லு கேக்குதா
கேக்குது
உங்க அக்கா
எங்க அக்கா இப்பதா லெவல்த்து
என்ன குரூப்பு
பிஸ்னஸ் மேக்ஸ்
எவ்ளோ டென்த்ல
ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ ஃபை ஹண்ட்ரட்க்கு
ஆவோ
அவ்ளே மார்க் எடுத்துட்டு கம்மியா எடுத்துட்டே கம்மியா எடுத்துட்டேனு சொல்லிட்டு இருக்கா
அவுங்க ஸ்கூலுக்கு அது கம்மிதா
அவங்க ஸ்கூலுக்கு இல்ல அவளுக்கு அது கம்மியா.
நீ
நா இப்பதா நைன்த்து
நைன்த்தா
ம்
ஆ சேரி. எங்க படிக்கிற
ஏஞ்சல்
ஒ எப்டி வர
பஸ்ல தா வராங்க பஸ்ல
நீ மட்டுமா
என் ஃப்ரெண்ட்ஸ்லா வருவாங்க.
எத்தன பேர் வரீங்க.
ஃபோர் நம்பர்ஸ்
எப்ப உட்றாங்க
ஃபோர் தேர்ட்டி
ஃபோர் தேர்ட்டி உட்டு எப்ப வருவே
வீட்டுக்கா பஸ் வந்தா சீக்கிரமா வந்துருவே
ம்
எப்டி போது உங்க ஸ்கூல்லாம்
ஆ ஏதோ ஜாலியா தா இருக்கு ஆனா
ம்
உனக்கு
எனக்கு ஓகே
நீங்க நாலு பேருமே ஒரே கிளாஸ் தானா
ம்
ஆ யார் யாரு
ஷிவானி, தர்ஷினி, சுவாதி நானு
ம் அவுங்க அவுங்க வீட்லா எங்க இருக்கு
ஒரு பொண்ணு மேல் செம்பேடு வேம்பேடு புன்னப்பாக்கோ எல்லாரு பாகல்மேட்ல ஒன்ன வருவே.
ஓ
ஈவ்னிங்கு ஒன்னாதா வருவோ.
பாகல்மேட்லருந்து சிவானி எப்டி வருவா
பஸ்ல
அ
செவன் ஓ க்ளாக் பஸ்ல வருவா
மார்னிங்கா
ம்
அவ்ளோ சீக்கிரமா போய் என்ன பண்ண போறீங்க
போற்துக்கு கரெக்டா இருக்கும்ல
எப்ப போவீங்க காலையில
செவன் ஓ கிளாக் பஸ் போயிட்டு பாகல்மேட்ல எறங்கிடுவே பின்னாடி வர பசுக்கு போவே
எங்க இருக்கு உங்க ஸ்கூலு
எங்க ஸ்கூல் வந்து திண்ணனூர்ல இருக்கு.
ம்
கேள்வி பட்டிருப்பிங்கன் நெனைக்கிறே ஏஞ்சல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ம்
பஸ்சு காலியா வருமா
இல்ல சம்மக் க்ரவுட ஆவுர
எப்டி வரீங்க அதுல
அது இல்ல எல்லாரையு தள்ளி விட்டு வெல்ல போவேண்டிதா
பேக் வெய்ட்டார்க்காதா
பேக்ல்லா எல்லா புக்ஸு ஸ்கூல்லயே வச்சுட்டு வந்துருவோ
வெக்க விடுவாங்ளா
ம்
ஆ
நைன்த்ல வெயிட்டா இருக்கூ
எதோ சொல்ல மாட்டாங்க
அதெல்லா சொல்ல மாட்டாங்க எப்டி போது உங்க ஸ்கூல் க்ளாஸ் டீச்சர் ஓகே
இன்னா சப்ஜெக்டு
சார் தமிழ் ஐயா
ம் சப்ஜெக்ட்டு
தம்ப்ழுக்கு வருவாரு
மீட்டு மீதி பேரு யார் யார் வருவா
சுதாகார் சார் மேக்ஸுக்கு
ஆ புரியுமா எடுக்கறது
ஆஹா
யா
ஏன் அவரு வந்து குட்டி குட்டியா போர்டு ஃபுல்லா எழுதி போடுவாரு அப்பறமா ஏதோ சொல்லுவாரு நாங்க கவனிக் மாட்டோ
ம் மீதி பேர்லா
அவங்கலுக்லா தெர்ல
இங்லிஷ் ஆர் எடுக்றா
வி பி மேம்
அவுங்க எதோ பிரின்சிபல் அவ்ங்ளா
ம்
ம் சைன்ஸ் சோஷலு
சையின்ஸ்க்கு நியூ மேம் பாரஜ்
ஆல்ரெடி ஒருத்தவ்ங்க இருந்தாங்களே நீ எய்த் படிக்கும்போது அவ்ங்க
ஆ எங்க ஊர் தா அவுங்க வந்து வேற ஸ்கூல் ரிட்டையர் ஆயிட்டாங்க
எந்த ஊர் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க
தெர்ல ஆனா போப்போறேன்னாங்க சயின்ஸ் மிஸ் வந்து
போயிட்டாங்ளா
போயிட்டாங்க
போனு வருஷ தான வந்தாங்க அவ்ங்க
ம் நா எய்து படிக்சொல்லு வந்து
சோஷியல்கு
தரண்யா மேம் அவுங்க எப்பதுல இருந்து அங்கதா இருக்காங்க
யாரு
தரண்யா
இ எந்த யாரு
ஸ்கூலுக்கு பக்கத்லயே அவுங்க வீடு இருக்கு தெரியூன் நெனக்கிற சரண்யா
என் தெர்ல இதுக்கு முன்னாடி ஒரு மேம் இருந்தாங்களே அவுங்க ரவீனா
அவுங்க போயிட்டாங்க திரும்பியு வர போறேன்னாங்க
எங்க போயிட்டாங்க
நாங்க நைன்த் முடியத்துக்குள்ள வந்துருவாங்க
எந்து எங்க போயிட்டாங்க
அவுங்க வந்து வீட்ல ஒன் இயர் ரெஸ்ட்டு எழுதமாட்டேங்க
ஆ
ம்
அவுங்க எங்க போய்ட்டாங்க
வீட்ல தா இருக்காங்க ஸ்கூல் வந்து நைன் ஒன்யியர்க்கு அப்புற வருவாங்க
பேசு ஒன்யியர் ரெஸ்ட்டா
ம்
செர்
நெக்ஸ்ட் டைம் ஸ்கூலே வந்துருவாங்க திரும்பியு
ஆமா வேற எங்கயு போமாட்டாங்க அவுங்க
இல்ல இல்ல வீட்லதா இருப்பாங்க
ஆ
வீட்லதா இருப்பாங்க
உங்க ஸ்கூல்ல எத்தனாவது வரிக்கு இருக்கு
டென்த் வரியுந்தா இருக்கு
ஆ
டென்த்து
டென்த்து வரிக்குன்தா இருக்கா
ம்
லவன்த் டுவல்த் எங்க போற
நா வந்து ப்ளார்ட்
மோக்ன பிரியா மேம்னு யாரோ இருந்தாங்களே அவுங்க
அவுங்க இருக்காங்க
இருக்காங்களா இப்ப கூட
ம்
என்னுவு போயிட்டாங்கன்னு சொல்லினு இருந்தாங்க
போயிட்டு வன்ட்டாங்க திரும்பியு
உங்குளுக்கு அடுக்குறாங்க
இல்ல இல்ல பிஃப்து ஃபோர்த்துக்குலா எடுப்பாங்க
ம்
லிப்ஸ்டிக் நல்லாச்சுனா வந்துருவாங்க
அவுங்க கிட்ட இருக்கு போட்டு வராங்க
அதுக்குன்னா அப்டியா சேர் சேர் சேர்
செரி ஓகே பாய் நா தூங்க போறே
ம் பாய்